அம்மா என்னமா பண்றே யாரு வந்தா வீட்டுக்கு
மாமாவோட அண்ணி ஒய்ஃபு
அப்புடியா
ம்
செரி செரி இப்ப பொயிட்டாங்களா இருக்காங்களா
இருக்காங்க இருக்காங்க இன்னைக்கி இங்கத இருப்பாக அவுங் திருவநெல்வேலி போயிருந்தாக
செரி
இப்ப வந்துருக்காங்க ஊர்ல இருந்து அதுனால இன்னைக்கி இங்கதா இருப்பாக அவுக வீடு இங்கதே அவுக மகே வீடு அங்க
ஓ
அதுனால போயிருந்தாக வந்துருக்காக இங்கே அவுங்க மயனுக் சின்னவுகளு வந்துருக்காக மாமாவு வந்துருக்கா
சேரி சேரி
ஊடாலைவு வந்துருக்கும் போது என்னோட ப அத்மாலைல வேல பாத்த ஒரு ஆச்சி வந்தாக
செரி நீ
அப்டியே ஆள் வந்துட்டாவ சுத்தி
என்ன வருசையா ஆள் வந்துகிட்டே இருக்காகலே
தெர்ல நா எதிர்பாக்கல இல்லங்க நீங்க வேற அவுங்க பாப் ப்பா அந்த ஏஜ் அட்டன் பண்ணிடுச்சுனு சொன்னே மொதல்ல
செர் தேவி
அ வரேன் சொல்லியிருந்தாக ஊடல்ல வரவே முடியல
செரி
அ அதுனால இன்னிக்கு லீவா அதுனாலா வந்துட்டு போனாக
செரி செரி
அவுக போனோனதா இப்ப ஒங்களுக்கு கால் பண்றே நா
சேரி சேரி
ம்
அது புள்ளைய ஸ்கூலுக்கு போயிருக்குக இப்போ பாக்க வந்து
மழ வந்துர்துல சாந்தரோ
அதுனால தானா
அதுனால சேரி வரவே இல்ல வீட்டுக்குன் சொல்ட்டு நா எப்ப அப்ப வேல பாக்கையலருந்து வாங்க வாங்கன் கூப்டே நாங்க அவுக வீட்டுக்கு பேயிருக்கோ பாப்பா நா சத்தி எல்லாரு போயிருக்கோ
செரி
போனது வெள்ளப் பனியாரோ சுட்டு டீ போட்டு குடுத்து
அடேங்கப்பா அ
அவ்ள வெள்ளப் பனியாரோ சூப்பரா சுட்ருந்தாவ
அ அதா செட்டியார் வீடு நல்லாதா சுடுவாங்கன் சொல்லுவாங்க கேள்விப்பட் ஆ
நம்ம ஆளுகதா அவுக நா பாக்க ஆச்சி மாரி ருக்கனால ஆச்சின் கூப்புடுவோ
ஓ செரி செரி செரி செரி அத பத்தி எல்லா பேச வேணா
சேர் சேர்
ஆ அவுங்க என்னமோ சமச்சிட்டு போறாங்க
ம்
நல்லாருந்துச்சுல சாப்டில
சூப்பரா இருந்துச்சு
ம்
ம்
சேரி செரி
ம் சொல்லுங்க
சொல்லுங்க
நீங்கதா சொல்லணு ம் ஏதோ
சொன்னா என்னா பண்றது
நான்தே இங்க வந் அ
கில்ல நம்ம ஊர்ல எதோ அந்த கேம் வெச்சிருக்காங்களா அந்த கலர் கலரா ஒரு கம்பு வெச்சு அதுல வந்து கலர் கலரா மாட்றாங்கல்ல
என்ன மாட்றாகக
ஒரு ரிங்கு மாரி கலர் கலரா வெச்சிருந்து ஸ்டிக்கு மாரி வெச் சு அதுல வந்து ஒரே கலரா ஒரே ரிங்ல சேப்பாங்க பாத்ருக்கியா
தெருலியே அப்டி இருக்கா அப்டி ஒரு நீங்க சொல்றிதே இப்புடி ஒரு விளாட்டே இருக்குன்னு தெரிது எனக்
அப்படியா இப்ப ஒரு மூணு மூணு மூணு ஸ்டிக்கு இல்லாட்டி நாலு ஸ்டிக்கிருக்கு
செரி
அதுல வந்து நாலு கலர்ஸ வந்து மாத்தி மாத்தி மாத்தி மாத் தி வளய வளயமா போட்டு போட்டு வெச்சிருப்பாங்க
ஆ
போட்டு போட்டு வச்சிருந்து கடைசியில என்ன பண்ணுவாங்கன்னா ஆ அந்த ஒரே கலரா ஒரு ஒரு ரிங்ல ஒரே கலரா சேக்கணு அது மாரி ஒவ்வொரு ரிங்லயு ஒவ்வொரு கலரா சேக்கணு
தெர்லியே நா அப்டி பாத்ததே இல்ல
பாத்ததே இல்லயா என்ன இப்படி சொல்ற அது பய ங்கரமா எல்லாரு பண்ணிட்ருக்காங்க நீ பாத்ததே இல்லேங்கிற
நெஜமாலயே நா பாத்தது இல்லங்க
நா உனக்கு அனுப்புறே பாரு அனுப்பிருக்கே பாரு இந்த லிங்க்ல போய் பாத்தீனா இருக்கு
இது மாரி ந இது வந்து ரொம்ப பெருசு நா இப்ப அனுப்பி இருக்கிறது ரொம்ப பெருசு குட்டியா வச்சு குட்டியால்லா பண்ணுவாங்க
ஓ இல்ல சத்தியமா இந்த மாரி நா பாத்ததே இல்ல இது கேம்மே இது கேம்தே பாத்திருக்கே செல்லுல
புதுசா இருக்கு பாக்குறதுக்கு
அத ஒக்காது பாத்துட்டு இருக்கிளோ
ஆமா பாத்துகிட்டு இருக்கே
ம் ஆ இது நம்ம இது செல்லுல பாத் தீனா இதே மாரி கேம் வரு தெரிமா அந்த வாட்ரு ஊத்துறது அப்டி
ஆமா ஆமா வாட்ரு ஊத்துறது வரு ஆனா அது வந்து கம்ப்யூட் ரைஸ்டா எனக்கு அது பிடிக்காது
அ அ அ
இது மாரி ஆளுக பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கு
ஆமா பாக்கவு நல்லாருக்குல
அ நல்லா இருக்கோ அப்டியே வரிசையா மாத்துங்க யார் இந்தரு இந்த பொண்ணு ஸ்லோவா பண்ற மாரி இருந்துச்சு கட கடனு முடிச்சிருச்சு ரெண்டாவது பொண்ணு
ஆமா நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்கா இது மாரி கேம் இருக் கு புள்ளைளுக்கு இப்டி வாங்கி குடுக்கலாங்க
அதுதா குடுக்கலா அதா கேக்குறே நம்ம ஊர்ல எதுவு அப்டி இருக்கா அப்டின்னு
நா பாத்ததுல்ல நெஜமலே இப்டி இருக்கா நெஜமாலே பாத்தது இல்ல நீங்க வேணா பாத்தீனா சொல்லுங்க நானு ஒன்னு வாங்கி வீட்ல வச்சுறே
அப்படியா இதுல ஏஸ் ஸ்பீக்கர் குடுக்காம விட்டாய்ங்க என்னால ஒரு வேலையு பாக்க முடிய மாட்டேங்குது
அ எனக்கு சும்மா பேசினாலே கேக்குது நீங்க ஸ்பீ்க்கர் ஸ்பீக்கர்ங்க சும்மாதே பேசுறே
சும்மா பேசுற அளவுக்கு இங்க இது கெடையாது இங்க ஃபுல்லா ஒரே சவுண்டா இருக்கு
ஓ சேரி ஆமா நா இங்க அமைதியா உக்காந்துருக்கே
அ நா ரூம்குள்ள போய் அமைதியா உக்கார முடியாது ரூம்குள்ள ஏ மகே தூங்குறா அதுனால எனக்கு கிட்ட க்க வச்சாதே கேக்குது இன்னிக்கு தலவலியான பிச்சு பிடிங்கி எடுத்திரு போல
ஓ ப்ராஜெக்ட் முடிச்சிடிளா என்ன
ப்ராஜெக்ட் முடிஞ்ச்சு அதுக்கு கொஷ்டின் கேப்பாய்ங்க அந்த வைவாதா இன்னு படிக்கணு
எத் என்னிக்கு தே உங்களுக்கு வைவா
அது இன்னு டேட் அனௌன்ஸ் பண்ணல
அதனால தைரியமா ஒக்காந்துருக்கீய
அனௌன்ஸ் பண்ணிராதியடான்னு இருக் க ஏன்னா ரொம்ப கஷ் டோ இப்போ பண்ணாய்ங்கன் வச்சுக்கய என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது
அ
ரொம்ப கஷ்டமா போய்ரு
ஓ ஏ கெஸ்ட் எல்லா பேய்ட்டாங்களா உங்க வீட்ல
இல்ல இல்ல
ஆனா அமைதியா இருக்கு வீடு
ஆனா அப்படித்த ஆனா இல்ல
அப்படித்தே இல்லையா சேரி சேரி சேரி ஏ நெஜமாலே இது மாரி கேம் வாங்கி குடுக்கலா பிள்ளைகளுக்கு
எவ்வளோ நேரோ ரொம்ப நேரோ அதுக யோசிச்சு ஒன்னுச் சேக்குறதுக்கு டைம் ஆகு நல்லாவே
ம் ஆனா இந்த பொண்ணு நல்லா சூப்பரா விளையாடுதுங்க பாருங்க கட்ட கடன்னு சேத்திருச்சு
அதா அந்த ச ரெண்டாவது பொண்ணு ஃபாஸ்டா சேத்துருச்சு நா மொத உள்ள பொண்ணு எப்டி என்ன லாஜிக்ல பண்ணுதுன்னு பாத்துக்கிட்டு இருந்தே
ம்
பாத்தா இந்த பஸ்ட்டு பொண்ணு முடிச்சிருச்சு
அ வீட்டுல ரெண்டு பேருமே விளையாடுவாலு அழகா
அதா நா இந்த ரெண்டாவது பொண்ண தா நா பாக் காம உட்டுடே அது என்ன லஜிக் யூஸ் பண்ணுச்சுன்னு எனக்கு தெரியல மறுபடியு இந்த வீடியோ பாக்கணு அப்பதா தெரியு
சூப்பரா சேத்துருச்சு ஆனா
ம் ரொம்ப நேரமா சேத்துட்டு நிக்குது வேற
ஆனா நம்ம ஊர்ல நா இது மாரி கேம் பாத்ததுல்ல நெஜமாலே பாத்ததுல்ல
பாத்தீனா சொல்லு கூட்டிட்டு போயி நிப்பாட்டிடுவோ அங்கனக்குள்ள
ம் சேரி கண்டிப்பா
ஆனா இது குட்டியா இருக்கு ரெண்டு மூணு தா இருக்கு
ம் ம் ம்
இந்த ஒரு வீடியோ பாத்துட்டில்ல இனிமே உனக்கு இது மாரி வீடியோவா உனக்கு வரும்பாரு
பாப்போ காம்ச்சால இத வாங்கிருங்க இது நல்லா பிரெயினு கூப்பளா இருக்கு விளாட
ஆ சேரி சேரி சேர் வாப்பா இந்தா இருக்காங்க உள்ள இரு ம் சரி சரி நீ டயம் பாத்துட்டு தானே இருக்க
ஆமா ஆமா
ம் சரி
அமா சூப்பரா சேத்துருச்சு நீ சொல்ற மாரி ரெண்டாவதுள்ள பொண்ணுதாப்ப நெறையா சேத்துருச்சு
ஆமா சீக்கிர சேத்துருச்சு சொல்ல போனா அது என்ன லாஜிக்ல சேத்துச்சுன்னே எனக்கு தெரியல
ம்
சரி பாப்போ இப்பதா ரெண்டாவது பொண்ணு மறுபடி ஆ மறுவடியு அந்த வீடியோ தா பாக்குறே ரெண்டாவது பொண்ணு எப்டி பண்ணுதுன்னு பாக்குற
நீங்க ரெண்டாவது பொண்ணுன்னு சொல்றது ரைட்ல இருக்க பொண்ண சொல்லிங்களா லெப்ட்ல இருக்க பொண்ண சொல்லிங்களா
ரைட் சைடு பொண்ண சொல்றே
சேர் சேர்
ஏனா அந்த பொண்ண கவனிக்கல லெப்ட் சைட் பொண்ணதா கவனிச்சே
அ
அ இந்த
கரெக்ட்டா தட எது சேத்துருச்சுங்களா
அதா
ஏ இந்த மாரி கேம் பிள்ளைளுக்கு இந்த மாரி கேம் வாங்கி குடுக்கலா நல்லாருக்கு
அதா நல்லா இருக்கு சூப்பரா பண்ணுது இந்த பொண்ணு யோஸ்ச்சு யோஸ்ச்சு
இது எப்டி தேடி புடிச்சிய கேம
இது வந்து வரும் நா வந்து ஏ இத விட இன்னொரு கேம் நா பாப்பே ரொம்ப டெய்லி நைட் இப்ப கொஞ்ச நாளா நா ஷார்ட் ட்ஸ்க்கு அடிட் ஆயிட்டேன்னு சொன்னேல்ல ஷார்ட்ஸ் பாத்துக்கிட்டே இருக்கேன்னு சொன்னேல
மா
அதுல வந்து ஒரு கேம் இருக்கு இந்த ஜூஸ் பாட்டெல்லா இருக்குல்ல அத கலர் கலரா வச்சிருந்து மேல வந் வந்து அ மறச்சு வச்சிருந்து மேல வந்து அவுங்கள அடுக்க சொல்லுவாங்க அதே மாரி இருக்க மாரி கீழ மறச்சு வச்சிருக்க மாரியே மேல வந்து அடுக்க சொல்லுவாங்க
ஆ ஆ
அந்த கேம் பாத்தே அதுக்கு தா நா எப்பயுமே பாப்பே அது பாக்கைல இதுவு ரெஃபர் ஆகி வருது அப்டி
ஓ சேர் சேர் சேர் சேர்
இது அந்த இதுவு நா அனுப்புற அது இதுன்னு சூப்பரா இருக்கு எனக்கு ரொம்ப புடிக்கு இது வெளாடுறது
ஆ அதே இந்த பொண்ணு முடிக்க போதுப்பா கேமே
இது இல்ல இரு இப்ப நா அனுப்புற பாரு இது வந்து எப்பயாதுதா பாப்பே இப்ப ரெண்டாவது அனுப்பிருக்க பாரு இதுதா சூப்பரா இருக்கு
தோழி வீட்ல இருந்து இந்த கேம் கேமா பாத்துக்கிட்டு இருக்கிய ஃபோன்ல உக்காந்து
டென்ஷன் ஆயிருச்சு ரொம்ப பிரெஷர் ஆயிட்டேன்னு வைய் டக்குனு இந்த ஷார்ட்ஸ்ச ஓப்பன் பண்ணி வச்சிட்டு உக்காந்துருவே
த இந்த கேம் தெரியு தெரியு நானு சார்ட்ஸ்
இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுலயு இந்த செட்டு பிள்ளைய வெளாட்றது ரொம்ப புடிக்கும் இதுக நாலு வெளாடுதுக்கல இந்த சேனல் ரொம்ப புடிக்கும் நல்லா வெளாடுங்க சூப்பரா இருக்கும் பரவால்ல நல்லா யோசிக்கதுங்கன்னு நெனப்பே
ஆ செரி இதுல வெளாடுதுங்கல்ல ஒன் ரேட்டுன்னு சொன்னனா ரெண்டுல எது ஒன் ரேட்டுன்னு அதுகளு தெரியாது திரும்ப
அதுக்கு தா வந்து என்ன பண்ணுங்கன்னா மறுபடி இன்னொரு சைட மூவ் பண்ணிருங்க அதே இத
அ அ
இன்னொரு பக்கோ ரெண்டு பக்கோ மூவ் பண்ணு லெஃப்ட்லயு ஒண்ணு மூவ் பண்ணுங்க ரைட்லயு மூவ் பண்ணுங்க அத வச்சு கண்டுபிடிச்சிருங்க எது பிக்ஸடு அப்டின் சொல்லி
ஆ ஆ ஆ அதா சூப்பரா வெளாடு
ஒவ்வொருத்தரும் மறச்சு மறச்சு பண்ணுவாங்க அதா இன்னு சூப்பரா இருக்கு
சரி டூ ரைட்டா அந்த பொண்ணு பாத்துக்கங்க டூ ரைடுன்னு சொன்னது போய் இவுங்கள மாத் மாத்தி மாத்தி வச்சுறாங்க ரெண்டு இது மொத்த நா நாலுது ரைட்டு ஏ டு ரைட்டு இத ரெண்டு தா மாத்தணு அதுவு அதுவு மாத்தணு
எதுன்னு எல்லாமே கண்டுபிடிக்கணும்ல என்னன்னு கண்டுபிடிக்கணும்ல வச்சாதானே தெரியும் அதனால
நல்லா இருக்கு ஆனா கேம்
ஆமா எல்லாமே இது விதவிதமா வச்சு பாத்தாதா தெரியும் அதனால எல்லா ஆப்ஷனும் வச்சு பாப்பாங்க
அ அ ம் செரி இந்தா இருங்க அவங்க கெளம்பிட்டாக போல நான் திரும்ப கால்ல திரும்ப வரேன்
அப்டியா சேரி நீ வழியனுப்பி வச்சுட்டு வா
ஆன் ஓகே
வைக்கவா
ஆன்
ஆன்